வணக்கம் தோழி
வணக்கம் தோழி என்ன பண்றீங்க தோழி
ஆ இப்பதான் என்னோட வேல எல்லாம் முடிஞ்சிச்சு நீங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா
ஆ சாப்பிட்டேன் தோழி இப்பதான் நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ நான் சாப்பிட்டேன்
ஆ என்ன சமைச்சுங்க மதிய உணவு
ஆ இன்னைக்கு வந்துட்டு அந்த தட்டைப்பயிருன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வச்சு ஒரு கிரேவி மாறி பண்ணே அதுக்கப்றோ ரசம் அதுக்கப்றோ உம் அது என்ன அது கொத்தவரங்கா பொரியல்
ஆ சரி சரிங்க தோழி
நீங்க என்ன சாப்ட்டீங்க
நானு ரசம் பச்சபயிர் புடலங்கா பொரியல் ம் தோழி
ஓக்கே ஓக்கே கொஞ்சோ வாய்ஸ் ஒரு மாறி இதுவா இருக்கு கிளியரா இல்ல
இப்ப கேக்குதுங்ளா ஆ தோழி
ஆ அதுதா
உம் சாப்பிட்றத பத்தியே கூட பேசலா நீங்க எந்த மாதிரி உணவுகள் சமைப் பீங்க நல்லா சமைப்பீங்ளா எந்த மாறி உணவு புடிக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லுங்க
எனக்கு பாத்தீங்கன்னா சைவ உணவு அசைவ உணவு தா ரொம்ப புடிக்கும் தோழி அசைவத்துல அ சிக்கன் மட்டன் இதெல்லா சாப்பிடுவேங் தோழி நீங்க என்ன அ ஓரளவுக்கு சமைப் பே தோழி எல்லாமே அசைவத்துல எல்லாமே பண்ண தெரியாது சிக்கன் மட்டும் பண்ண தெரியுங் தோழி இந்த உப்பு கறி எல்லா சொல்லுவாங்க இல்லங் தோழி
ஆமா
அதெல்லா கொஞ்சோ கிரேவி மாதிரி வெப்பங் தோழி
ஓ சரி ஓக்கே நானு ஒர் அளவு க்கு ஓரளவுக்கு சமைப்பே ஒரு பிப்டீன் இயர்ஸ்சா சமைச்சிட்டு இருக்கே அப்டின்னு சொல்லா அது வந்துட்டு அதனால ஓரளவுக்கு நல்லாவே வீட்ல புடிக்கும் நா சமச் சா அப்டின்ற மாற் தா பண்ணுவே ஏன்னா காரம் உப்பெல்லா கொஞ்சோ ரொம்ப மைல்டா தா போட்டு பண் பண்ணுவேன நானு அது நான்வெஜ்ஜா இருந்தாலு சரி எதா இருந்தாலு சரி அந்த மாத்ரம் ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா வந்துட்டு நல்லா காரசாரமா சாப்ட்டு பழக்கம் இருக்கு இருந்தாலு நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்றோ வீட்ல அவுங்க வந்துட்டு எப்டி சாப்பட்றாங்கன்ற மாறி நம்ப அதுக்கு ஏத்த மாறி அட்ஜெஸ் பண்ட்டு போகணு இல்லயா அதுக்கேத்த மாதிரி சமைக்கிறத கொஞ்சோ மாத் திகிட்டு கொஞ்சோ உப்பு காரம் எல்லா கொஞ்சோ மீடியமா போட்டு சமைக்கறது அது இல்லாம என்னோட பையனுக்கு அப்படிதா வந்து சாப்பிடவு புடிக்கும் இப்ப நான்வெஜ் ஜே பண்ணாலு சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப காரமா சாப்ட்டாதா புடிக்குல்ல அந்த மாறி இல்லாம ஃபுல்லா சாப்பிட்ணுன்னா நம்ம கொஞ்சோ மீடியமா போட்டா வந்துட்டு அவுங்க அவுங்களும் வந்துட்டு நல்லா சாப்டுவாங்க அதனால அதுக்கேத்த மாதிரி சமச்சு சாப் இப்பல்லா பண்றதுதா
ஓ சரி தோழி நா இதெல்லா பாக்க மாட்டேங் தோழி எனக்கு எவ்வளோ என்ன தெரியுதோ அவ்ளதா தோழி பண்ணுவே இந்த மாறி காரோ உப்பு இதெல்லா பாத்துட்டுல்லா பண்ண மாட்டே தோழி ஏ எனக்கு ன்னு ஒரு அளவு இருக்கு இல்லங் தோழி அந்த அளவுல தா போட்டு பண்ணுவே அது கரெக்ட தாங் தோழி இருக் ஒரு சில நேரத்துல வந்து கொஞ்சோ அதிகமாகு கம்மியாகு
உம்
மோஸ்ட்லி கரெக்ட்டா தா தோழி இருக்கு
ஓக்கே ஓக்கே அத்தா நா போட்றதே வந்துட்டு ரொம்ப மீடியமா தா போடுவே நானும் வந் துட்டு இது சமைக்கும் போது சில பேர் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பண்ணி பாத்துட்டு சமைப்பாங்கில்ல அந்த மாறி எனக்கும் புடிக் நா ட்டு ஓரளவுக்கு போடுவே பட் அது கம்மியா இருந்தாலு சரி அது அதிகமா அதிகமா ஆகாது மோஸ்ட்லி கம்மியா இருந்தாலு சரி அப்படியே சாப்ட்ருவோ கொஞ்சோ உப்பு கம்மியாய்டுச்சுனா திருப்பியு வந்துட்டு சில பேரு போட்டு கரெக்டா அந்த உப்பு சரியா இருந்தாதா சாப்புடுவாங்க பட் எனக்கு அந்த மாதிர்லா கொஞ்சோ கம்மியா இருந்தாலு பரவால்ல ஒடம்புக்கு நல்லத்தான அப்டின் சொல்ட்டு சாப்ட்ருவோ
நானு தோழி அதிகமா இரு அ கம்மியா இருந்தாலு கூட நம்ம அட்ஜஸ் பண்ணி சாப்ட்டுக்லா தோழி இதே அதிகமாய்ர் சுன்னா வேண்டா சாப்பாடே வேஸ்ட் ஆய்ரு தோழி சாப்டவே முடியாது
கண்டிப்பா ஆமா அதுதா வந்து அதுக்கு வந்துட்டு சிலது இதெல்லா கண்டுபிடிச்சிருக்காங்ளே உப்பு கொஞ்சோ அதிகமாய்டுச்சுன்னா உருளக்கெழங்க கட் பண்ணி போட்டா அது அப்டியே அப்சர்வ் பண்ணிக்கு அப்டின்லா சொல்லுவாங்க
எதுக்கு இவுளோ வேல நமக்குதா வேல சாஸ்திங்க தோழி
கரெக்ட்டு ஆமா அதனால கம்மியா போட்டு சமைச்சுட்டாலே பிரச்சனையே கெடையாது
ஆமாங் தோழி ஆமா அ இப்ப அசைவ உணவுல எப் டி செய்வீங்க தோழி நல்லா செய்வீங்ளா
ஆ ஓரளவுக்கு செய்வ நானு இந்த ம் சிக்கன்தா மோஸ்ட்லி வந்துட்டு எவுரி வீக் வாங்குறது வந்து சிக்கன்தா வாங்குவோ அது வாங்னா வந்துட்டு பிரியாணி மாரி பண்ணுவ அதுக்கப்புறோ வந்துட்டு லாலிபாப்லா சொல்லுவாங்ள கொஞ்சோ ஃப்ரை பண்றது அதுவு கொஞ்சோண்டு பண்ணுவே ஆ பசங்களுக்கு அதுதான புடிக்கு அத வந்துட்டு கொஞ்சோன் பண்ணிட்டு கொஞ்சோ ஒரு பிரியாணி மாரி பண்ணுவ எப்பயோ அதுவே போதும் சொல்லிட்டு அப்டியே விட் ருவோ நாங்க இல்லனா வந்துட்டு அது பண்ல அப்டினா ஒரே ஒருக சைடிஷ் மாரி கிரேவி மாரி பண்ணிட்டு ஒரு சாதம் வச்சு ரசம் வச்சு சாப் ட்ருவோ ம் அந்த மாரிதா மோஸ்ட்லி நா பண்ணுவ அந்த மாரி சிக்கன் எடுத்துக்கோ அப்டினா வந்துட்டு எப்பயாச்சு வந்து மீன் வாங்குவோ மீன் வாங்கிட்டு ஃபிரையு பண்ணிட்டு ஒரு கிரேவி மாரியு வச்சு சாப்ட்ருவோ ஆனா வந்துட்டு மீன் வந்து ச ஒடம்புக்கு நல்லதுன் சொல்லுவாங்க பட் வாங்குறது கொஞ்சோ கம்மிதா ஏனா அதுல முள்ளு இருக்கு அப்டின்றதுனால சாப் புடுறதுக்கு கொஞ்சோ ஒரு மாரி இதா இருக்கு அதுக்காக வந்துட்டு முள் இல்லாத மீனா பாத்து என்னைக்காச்சு ஒரு நாள் வாங்கி சாப்ட்ருவோ பட்டு மட்டன் வந்துட்டு வாங்கறதே டோட் டலாவே நிறுத்திட்டோ ஏனா மட்டன் வந்து ட்டு அந்த கொலஸ்ட்ரால் அதிகமாகு அதுல ரொம்ப இது இருக்கு இல்லையா கொலஸ்ட்ரால் அதிகுமா இரு க்கு அதுனால வந்துட்டு இந்த மட்டனுன்ற ஒரு விஷ்யமே வாங்குறதே கெடையாது
ஆனா சிக்கன விட பாத்தீங்னா மட்டன்தா நல்லதுன் சொல்லுவாங்க தோழி சிக்கன் பாத்தீங்னா ரொம்ப ஸ் சூடுன் சொல்லுவாங்க
கரெக்ட்டு நல்லதுதா பட் இருந்தாலு ஒரு ஒருத்தருக்கு ஒடம்புக்கு அந்த எத் எ வ ஒத்துக்காதுல்லையா நமக்கு கொலஸ்ட்ரால் ஒரு தடவ டெஸ்ட் எடுத்துட் வரும் போது கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு அப்டின் சொன்னதுல இர்ந்தே நாங்க இந்த மட்டனுன்ற விஷ்யத்தியே டாக்டரு அவாய்ட் பண்ண சொல்றாங்க ஆ அதுல வந்துட்டு என்ன ஆ ஆமா அதுல வந்துட்டு அந்த நீங்க ஒரு கிரேவி பண்ணீங்கனாலே நீங்க பாத்தீங்கனா தெரியு மேல அப்டியே எண்ண மெதக்கிட்ருக்கு அது வந்துட்டு எப்டினாலு அது கொலஸ்ட்ரால் அதிகோந்தான அதுனால வந்துட்டு அத கொழுப் பு அதிகமா இருக்கறதுனால அத அந்த மாரி கொழுப்பு உணவுகள்லா கொஞ்சோ தவிர்க்க சொல்லிட்டாங்க சோ அத வந்துட்டு கொஞ்சோ தவிர்த்துட்டு வேற வேற எப்புடி நமக்கு வந்துட்டு புடிச்ச மாரி சாப்புலா அப்டின் பாத்தா சிக்கன் ஒன்னுதா நமக்கு ஆப்ஷனே இருக்கு மத்தபடி முட்ட அவுளோதா அந்த மாரி பண்ணி சாப்டுவோ இந்த மீன் எடுக்கும்போது என்னிக்காச்சு தனாலந்த ப்ரான்ஸ் வாங்கி அது ஒரு தொக்கு மாரி வச்சு சாப்ட்டா சூப்பரா இரு க்கு அது ஒண்ணு பண்ணுவே அவ்ளோதா மத்தபடி நறையல்லா எனக்கு பண்ண தெரியாது நண்டெல்லா வீட்ல அம்மா சமைச்சாங்கன்னா என்னைக்காச்சு ஊருக்கு போனா போய் சாப்பிடுறதுண்டு அவ்ளதா
செரி சொல்லுங்க சொல்லுங் நாங்களு நண்டே அதெல்லா எடுக் கமாட்டோ தோழி மீன் எடுத்தோம்னா அ அந்த வருத்திறதுக்கு வந்துட்டா நெய் மீன் சொல்லுவாங்கள தோழி அதே எடுத்துப்போ அ கொழம்புக்கு வந்துட்டு மத்தி மீன் எடுத்துப்போ ஏனா மத்தி மீன் தா கொழம்புக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நா சொல்லுவே அதுல ரொம்ப முள்ளுருக்கு வேணா அப்டிலா சொல்லுவா ஆனா அம்மா வந்ட்டு அது அதுதா கொழம்புக்கு நல்லா இருக்குன்னு சொல்ட்டு அத எடுப்பாங்க போய்
ஓகே ஓகே ம் செரி செரி நீங்க நீங்க வேற என்ன ஸ்வீடல்லா சமைப்பீங்களா ஸ்வீட் ஸ்வீட் எதா பண்ணுவீங்களா புடிக்குமா
ஆ ஸ்வீடா அந்த அளவுக்கெல்லா புடிக்காதுங்க தோழி நீங்க பண்ணுவீங்களா
ஆ ஸ்வீட்டு ரொம்பல்லா பண்ணுவே எ பையனுக்கு ஸ்வீட்டு ரொம்ப புடிக்கு நா பேக்கிங் பண்ணுவே கேக் கெல்லா பண்ணுவே சோ அந்த மாதிரி ஸ்வீடனா வந்துட்டு இந்த மாதிரி கேக் பண்றது கேரட் கேக் பண்றது இல்ல பிளைன் கேக் பண்றது இல்லன்னா ப்ரவ்னி பண்றது அந்த மாரி விஷயங்கள் பண்ணுவே மத்தபடி ஸ்வீட்டுன்னா வந்துட்டு ரொம்ப எல்லா வீட்டுல பண்ண மாட்டே என்னைக்காது ஆ ஏதாவது சாமி கும்ப்டறோ ஏதாவது ஒரு நல்ல நாள் அப்டின்னா இந்த பாயசம் இல்லன்னா கேசரி எப்டி இவ்ளோ சிம்பிளா ஈஸியா பண்ண முடியுல அந்த மாரி டிசஸ் மட்டும் பாத்து செஞ்சிருவே நானு பாயாஷம் எப்டி இருந்தாலு சக்கரை போட்டுதா பண்றோ அதனால வந்துட்டு அது ஒரு ஸ்விட்டு தா எப்டி தான ருக்கோ சாப்ட்றதுக்கோ நறைய நட்ஸ் எல்லா போட்டா அது அது ஒண்ணு பண்ணுவே என்னா கேசரி பண்ணுவே அதுவு வந்துட்டு எல்லாருக் குமே புடிக்கோ என்னைக்காச்சு ஒரு நாள் பன் கோ டேஸ்ட்டு அது பண்ணுவே அப்புறோ குலாப் ஜாமுன் பண்ணுவே என்னைக்காச்சு ஒரு நாளு அது வந்து தீபாவளி டைம்ல மட்டு ஸ்வீட்ஸ் எல்லா பக்கத்து வீட்டுக்காங்க அங்க இங்கன்னு குடுக்க வேண்டியதா இருக் கு அதுக்காக வந்துட்டு குலாப் ஜாமுன் பண்ணுவே அவ்ளோதா மத்தபடி வேற எதுவு ஸ்வீட்டு எனக்கு அவ்ளவா பண்ண வராது அதனால பண்ண மாட்ட
செரி செரிங் தோழி இங்க இந்த தீபாவளி அந்த மாரி டைம்லல்லா பாட்டி தா வந்ட்டு மிச்சர் போடுவாங்க மிச்சர் லட்டு இதெல்லா போட்டு எல்லாத்துக்குமே குடுப்போ அப்புறோ ஊருக்கெல்லா கொண்டு போவோம்னு தோழி பா ட்டி தா எல்லாமே பண்ணுவாங்க தோழி தீபாவளி பொங்கல் அந்த மார்ல்லா பாத்தீங்கன்னா ஆ ஒரு நறைய பொருட்கல்லா வாங்கி நறைய பேத்துக்கு பண்ணுவோங் தோழி அந்த ஒரு நைட் ஃபுல்லா பண்ணுவாங்கள தோழி அந்த மாரி நைட் ஃபுல்லா வந்ட்டு லட் டு இது பண்றது நாங்களா உக்காந்து உருண்ட புடிக்கிறது இந்த மாரிலா பண்ணுவோம் தோழி அப்ப இன்னொரு நைட்டு பாத்தீங்கன்னா மிச்சர் போடுறது நெறைய மிச்சல் போடுது அ இங்க பக்கத்துல இங்க இவங்ககிட்ட குடுப்போ அப்புறம் ஊருக்கு நாங்க போவோ ஊருக்கு போம்போது அங்கய கொண் டு போய் குடுப்போங்க தோழி இந்த மாதிரி டைம்ல தா செய்யறதுங்க தோழி
அதான் எல்லாருக்கு குடுக்குறதுக்காகவே செய்வாங்க இந்த முறுக்கு அதி
நாங்க அதிகமா பண்றது பாத்தீங்கன்னா லட்டுவு மிச்சருங்கதா தோழி பாட்டி அதிகமா பண்ணுவாங்க
ஓ சரி சரி ஓகே நானும் ஸ்கூல் படிக்கிறப்போ அப்டிதா அம்மா வந்துட்டு அந்த ஸ்டவ்வையே எடுத்து கீழ வச்சுக்கிட்டு கீழ உக்காந்துகிட்டு ஒன்னு ஒண்ணா பண்ணுவாங்க முறுக்கு ம் மிக்சரு அதுக்கப்றோ
ஏன்னா நெறைய போடும் போது வந்துட்டு நின்ட்டே போட மாட்டாங்க உட்கார்ந்துட்டு தா போடணுன்னு இது பண்ணுவாங்க கால் வலிக்குங்க ஆனா ஆ உட்காந்துட்டு கீழ எல்லாத்தையு எடுத்து வச்சு அந்த மாரிதா பண்ணுவாங்க
ஆமா ம் அதுதா தீபாவளி டைம்ல மட்டுந்தா அது பண்ணுவாங்க அத பண்ணிட்டு எல்லா டப்பா டப்பாவா ஃபுல்லா போட்டு எல்லாத்தையு ஏர் டைட் மாரி எல்லா கவர்ல போட்டு முடி வச்சுட்டு அது ஒரு ஒரு மாசத்துக்கு வரும் அந்த முறுக்கு அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் குடுக்குறதுக்கும் யூஸ் ஆகும் அதெல்லாம் நம்ம சாப்பிடுறதுக்கும் யூஸ் ஆகும் அந்த மாதிரி ம் கண்டிப்பா ஓ கே பொங்கலுக்கெல்லாம் வந்துட்டு ஒன்னும் வீட்லயே பண்றதுதா அன்னைக்கு ஒரு நாள் மட்டுந்தான பண்ணுவோ எப்டின்னாலும் ஸ்வீட் பொங்கல் பண்ணுவோ காப்ப பண்ணுவம் சா பண்ணிட்டு அன்னைக்கே சாப்பிட்டு முடிச்சிருவோ அவ்வளோதா ம் தீபாவளிக்கு மட்டும் ஸ்பெஷல் இந்த மாதிரி நெறைய டிஷ்ஷஸ்
பொங்கலுக்கும் பொங்கலுக்கும் நல்லா பண்ணுவாங்க தோழி பா ட்டி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மண் அடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல தோழி இந்த மண் அடு ப்பு வந்து முன்னாடி நாளே அத கழுவி அதுல வந்துட்டு பொட்டு துண்ணூறு இதெல்லாம் வச்சுட்டு கழுவி வச்சிருவாங்க தோழி அதுல வந்துட்டு மஞ்சள்லா பூசி துண்ணூறு வச்சு குங்குமம் வச்சு இந்த மாரில்லா இது பண்ணிட்டு அப்பறோ அந்த பொங்கல் வை போங் தோழி ச பித்தல பாத்தரோன்னு சொல்லுவாங்கல்ல அதுல அதையு கழுவி ஏன்னா வருஷத்துக்கு ஒருக்காதா அதெல்லா எடுப்போ அதெல்லா கழுவி துன்னூறு குங்குமம் மஞ்சள் இதெல்லா வச்சு அந்த மஞ்சள் கட் ட்டுவாங்கல்ல தோழி அங்க இது கிட்ட ஆ அதையும் கட்டி நாங்க எல்லா ரெடி பண்ணி வச்சுப்போ காலையில சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே பொங்கல் பாங்கல்ல தோழி
ஆமா ஆமா ம்
அந்த மாரி வந்து அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு எல்லாம் வீட்டு வாசல்ல வந்து இதெல்லா வச்ச ச்சு வெறகு வச்சு இந்த மாரி பொங்கல் வைப்போங்க தோழி அந்த வருஷத்துல ஒரு நாள் வந்து அப்டி பண்ணுவோங்க தோழி
ஓ செரி செரி ஓகே செரி ஓகே ஒரு வாய்ப்பு கெடைச்சா பேசலாம் தோழி ஆ
ஆ நன்றி தோழி நன்றி தோழி